ம் நானா தோழி அறிவாலையத்துல இருக்கந் தோழி இப்ப தேநீர் இடைவெளி தோழி அதனால சரின் பேஸ் ஃபோன் பண்ணந் தோழி நலம் தோழி நீங்கள் நலமா சரிங்க தோழி க
ம் ஆ சாப்டாச்சு நீங்க சாப்டீங்களா
சாப்டே தோழி சப்பாத்தி க சப்பாத்தி தோழி கத் அரிசி உப்புமா ஆ ரெண்டு தனியாம் தோழி காய்கறி எல்லாம் போட்டு குருமா பண்ணிட்டு தக்காளி தொக்கு தோழி ஆ அதே அப்டியே மத் கவ எடுத்து வந்துட்டந் தோழி இன்னிக் கொஞ்சோ வேலை பாடு அதிகோ அதனால அப்டியே எடுத்துட்டு வந்துட்டந் தோழி நீங்க என்ன தயார் செய்றீங்க தோழ் ழி காலை உணவு என்ன
காலை எங் வீட்ல சட்னி தோச மதியானத்துக்கு பிரியாணி
பிரியாணியா தோழி வெள்ளிக்கெழமை அதுவு ஓ ஆ சேரிங்க தோழி சேரிங்க தோழி சேரி எந்த ஊருன் சொல்லுங்க தோழி பத்தவ
அப்டிங்களா வாங்க வாங்க ஆனா ஊர் பேரு தா எல்லாம் சொல்ல கூடாது ஆமா இல்லன்னா சொல்லிடுவேன் வாங்க கண்டிப்பா
து இது இதுக்கு முன்னாடி தோழி எல்லாருமே பாத்தீங்கன்னு வச்சீங்களா எல்லா ஊரு எல்லா டி இல்ல சொல்லிட்டன் தோழி நா ங்க வந்து தோழி இருந்து தோழி எனக் செரிங்க தோழி அது எதுக்கு ஏதாது பேசுவாம தோழி ஏதாது பயனுள்ளதா எதாது பேசலாமா தோழி ஆ செரிங்க தோழி இப்ப ஏன்னா வந்து சென்ற வாரம் வந்தப்ப தோழி ஒரு ரெம்ப நல்லா தோழி பாத்தீங்கன்னா அங்க என்னன்ன தோழி இப்பல்லா பூறா திருமண விழா பாத்தீங்கன்னா நம்ம தமிழரோட பாரம்பரியமான இந்த அ மிருதங்க மிருதங்கம் நாதஸ்வரம் இந்த மாரி எதுவுமே இல்லை தோழி எல்லாருமே பாத்தீங்கன்னா கேரள மாநிலத்தை சேர்ந்த இந்த சண்டை மேளம் சொல்லுவாங்க தோழி அது தா வைக்கிறாங்க தோழி எனக்கு அது வந்து ஒரு ஒரு உடன்பாடவே இல்ல தோழி நாம பொறந்து வளர்ந்தது நம்மளோட கலாச்சாரம் ம் நம்மளோட கலாச்ச றங்கிறதே வந்து தோழி இந்த நாதஸ்வரம் தப்பு இதுதான தோழி வந்து து ஆ அது இல்லா நம்ம ஏன் நம்ம வந்து வே ற்று மாநிலத்தில உள்ளத வந்து பயன்படுத்துறோம் அது அவங்கள ஆதரிக்கிறோம் தோழி அத ஒன்னும் நா நா வந்ததுனால சொல்லல இருந்தாலும் நம்ம வாழ்ற கூடிய நம்மளுடைய பாரம்பரியம் கலாச்சாரங்கறத வந்து நம்ம பங்க்ஷன்ல நம்ம திருவிழாலையோ நம்ம நிகழ்ச்சிலயே வைக் இல்லானா தோழிலா அப்ப அத வந்து ந்து யாருதா வெப்பா
ம் இப்போ அவங்களோட இத வந்து நம்மளோட இத வந்து அவங்க வைக்க மாட்டாங்க புரியுதுங்களா வெளிநாட்டு வேம் ஆனா அவங்களுடைய இத வந்து நம்ப வந்து எடுக்குறோ அப்டினம் போது அப்ப நம்மளுடைய இத யாருதா எடு வெக்கறது நீங்க சொன்ன மாரி கரெக்டாதா இருக்கு
எந்த பங்கா ஒரு நிகழ்ச்சிக்கு போனாலு தோழி மொதல்ல செண்டமேழம் தா இருக்கு தோழி பாத்தீங்கன்னா அது வந்து நா அது வந்து எனக் ஒரு மானஸ் த்துக்கு ஒரு முறை அதனாலயே நிகழ்ச்சி போருதம் பாத்தீங்கன்னா தவிர்த்துட்டே வரந் தோழி வந்து ஏன்னோட வீட்டு ஃபங்ஷ் எல்லா எல்லாம் பாத் அப்டின்னாதா தோழி அந்த மார்தா நா வப்போ வந்து நாதஸ்வரோந்தா வப்ப நா இவங்கல்லா வைக்கிறத பாத்தா நம்மளுக்கு வந்து ஒரு மாரி ஏன்னா அவங்கல்லாம் பாத்தீங்கன்னா எங்கதா போவாங்க தோழி நம்மளே நம் நம்மள ஆதரிக்கலீன்னா அவங்களா என்ன செய்வாங்கத்
அதேதா அதே சொல்லுங்க கரெக்டுதா நீங்க சொல்றது
கட்டத்துல இருந்து நம்மாட் தமிழர் மட்டும் பாத்தீங்கன்னா
ம்
அன்னைக்கு ஆங்கிலேயர உள்ள வர உட்டது து ஆங்கிலத்த கத்துக்கிட்டு இன்னிக் ஆயிங் ங்கிலந்தா தமிழர ஆழுது தோழி வந்து
அதேதா புரியுது அன்னைக்கு காந்தி வாங்க வாங்கி குடுத்தாரு ஆனா இப்போ இன்னமுமே அத வந்து நம்ம தமிழ்நாடு மக்கள் அத வந்து காப்பாத்த மாட்டிக்கிறாங்க அடுத்தவங்களுடைய கலாச்சாரோ அடுத்தவங்களுடைய இதுதா அவங்க வந் ந்து கடைபிடிக்கிறாங்க எப்ப நம்மளோட இத கடபிடிக்கிறாங்களோ நம்மளுடைய இதே நம்ம பயன்படுத்துனாதா நம்பளோடு ஓட இத வெளிநாடு க்கும் போவோ நம்மளே இங்க வந்து அத மொடக்கி மூடி வெச்சுட்டோன்னா அப்பறோ நம்மளோட இத நம்ம எங்கயும் மே நம்மளோட இத இது பண்ணவே முடியாது
அதா தோழி அடுத்தவங்க மேல வந்து நமக் பழிய தா போடுறோமே தோழி அது வந்து தவறு வந்து நாமலே நம் நம்மோட கலாச்சாரத்த பயன்படுத்தாம ஒதுக்கி ஒதுதாசனப்படுத்துறோ இப்ப அவங்காம் அத வச்சுதான தோழி இப்போ அவங் அவங்க அவங்களோ இந்த குடும்பத்த வந்து எ முன்னேடுவாங்க தோழி இப்ப அது இல்லைன்னா அழிஞ்சி ஓகே தோழி வந்து பாத்தீங்கா இது இது ஒரு இது ஒரு விஷயம மட்டு இல்லாம இப்ப எல்லாமே பாார்த்தீங்கன்னா கல்வியில எந்த சேரி மருத்துவமா இருக்கட் டு சேரி எதுவா இருந்தா விவசாயத்துல இருந்து எல்லாமே வந்து வெளிநாட்ட அவர் பயன்படுத்துரது என்னவோ அததுதா நம்ம பயன்படுத்துரோ உள்ளூர் பொருள வந்து நாம வந்து நிராகரித்
எந்த அளவுக்கு வந்து எந்த அளவுக்கு நமக்கு வந்து அட்வான்டேஜ் வேணு அட்வான்ஸா இருக் கணு அப்டிதா நெனைக்கிற பட் போற நம்மளோட பார நம்ம பாரம்பரியத் சேரி நம்ம வந்து இது பண்ணிக்
ம் ஆமா தோழி ஆமா தோழி அதனால தோழி நம்ம அதிகபட்ச பாத்தீங்கன்னா நம்ம குடும்ப விழாக்கள் யாவது அத வந்து நாம நடைமுறைப்படுத்
ம் ஆமா
ஆம பிறப்புல இருந்து இறப்பு வரை இசைங்கறது நிகழ்வுங்குறது இது எல்லாரோட வாழ்க்கில வந்துவிட் டே தா இருக்கு தோழி வந்து ம் அதனால அது ஒரு அதனால இப்ப பாத்தீங்கன்னா தோழி நிகழ்வுங்குறதுக்கு அந்த மாரி நிகழ்சிகளுாக போறதுன் ம் மா அதிகபட்ச தவுத்தரது தோழி வந்து பாத்தீங்கன்னா உணவு முறையு பாத் தீனா தோழி
ம்
சாப்பிடுறோங்குறது உடம்புக்கு நல்லது தோழி என்னதா வந்து நம்ம தொழில்நுட்பம் வளர்ந்தாலு தோழி காலேல அந்த ஒரு ஒரு இட்லி பொங்கல் பூரி வட இத வச்சு தோழி முடிச் சொன்னா மதிய உணவுனா சாம்பார் வத்தக்கொழம்பு ஆனா என்ன பண்றாங்க இன்னமு அதிக அதிகமான ாத ஆீ என் சொல்லி எல புல்லா வச்சிர்ராங்க ஆனா எதுவுமே நல்லா இருக்க மாட்டேங்கு பாத்தீங்கனா ஏ அது அந்த பணந்தா விரயமா போய்ட்ருக்கு தோழி வந்து
ஆமா இப்ப பண வந்து எந்த அளவுக்கு சம்பாதிக்கிறது கஷ்டப்பறாங்கன்னா அந்த அளவுக்கு வெயின் விறையுமு செய்ய ஆரம்பி
உ நம இப்ப சமீவத்தில் ஏன்னா அதுதா அதிகமா நடக்குது தோழி வந்து பாத்தீங்கன்னா ஆ ஐம்பது அறுபது எழுவதுன்னு போடுறாங்கன்னா சாப் ப்பாடு வந்து வகை வகைய போடுறாங்க பட் ஆனா எதுலயு வந்து சுவையாவோ மனமாவோ இருக்குதுல அப்டிய பேருக்கு எல்லாரு என்ன பண்றாங்க
உம் ஆமா என்னொன்னு இப்ப ஒரு பஃபே ஐட்டம்ஸ் வேற ஒன்னு கொண்டு வந்துட்டாங்க அவுங்கவுங்க எடுத்து போட்டு சாப்ற மாரி அது அவுங்களுக்கு புடிச்சது சாப்புறாங்க புடிக்காதத தூக்கி போடுறாங்க அது வந்து அது வந்து இது கெடயாது இ இப்ப வந்து அது எவ்ளோ மக்கள் வந்து சாப்டாம இருக்கு அவுங்களுக்குல்லா எவ்ள கஷ்டப்படுறவங்க இருக்காங்க அவுங்களுக்கு வந்து நீங்க வந்து ஆ.... அது வந்து நீங்க அந்த இத வந்து இவ்ளோ கிராண்டா இது பண்ணாம அவுங்களுக்கு அத குடுத்து உதவினாவே கொஞ்சோ நல்லா இருக்கு
கண்டிப்பா தோழி உத குடுத்துலா உம் அத செய்ய மாட்டீங்கராங்க அவுங்களுடைய கௌரவோ அவுங்கள்ட இருக்கக்கூடிய பணோ அதிகாரம் இத பயன்படுத்துறதுக்கு வந்து ஏ அந்த வாழ இலையில காமிக்க கூடாது தோழி வந்து நம்ம அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சு அவுங்கவுங்க மூலியமா வர்றது வந்து பெருமையாத இருக்கு தோழி வந்து ப தீங்கன்னா இது இப்ப போடுற நிகழ்வு எல்லாம் லாமே பாத்தீங்கன்னா இந்த இந்த வகை அந்த வகைனு சொல்றாங்க என்னென்னமோ வாயிலயே வராத பேர் எல்லாமோ கூட சொல்றாங்க தோழி பாத்தீங்கன்னா ஒன்னு சுவையாவே இருக்க மாட் தண்ணிய பாத்துருவீங்க
ம் ஆமா
பாத்தீங்கன்னா மைதா கலக்காம எதுவுமே கெடையாது தோழி அதுல அப்டின் எல்லாமே மைதா பயன்பாடுதா அ அதிகோ ஒண்டு ஓ வார் அப்புறோ அவுங்க வயிர்றார மனசார சாப்டுட்டு போவாங்க தோழி அதுக்கு என்ன உணவு செய்யலாமோ அத செஞ்சி அது வந்து பயன்படுத்தி அர ஆ அது ஒரு பத்து பேருக்கு கூடுதலா சமச்சு கூட குடுத்தர்லாம் தோழி வந்து சாலையோரோ இருக்குற மக்களுக் குடுத்துட் போலா இல்ல முதியோர் இல்லோம் குழந்தைகள் காப்பகோ இந்த மாரி குடுத்துருப்போன்னா கூட பயன்படும் தோழி ம் இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா நிகழ்ச்சியெல்லாம் பாத்தீங்கன்னா வா வாசலே பாத்தீங்கன்
இல்ல நீங்க உங்களுடைய இப்ப இத பணவத்தோடைய அதிகாரத்த காட்ட எல்லாம் பண்லா அது வந்து ஒரு அளவுக்கு காட்டிட்டு மீதி இல்லாதவங்களுக் கு பாதி நீங்க செஞ்சவே அது உங்களுக்கு எவ்ளோ நன்ம
ஆமா தோழி ஆமா தோழி ம் கண்டிப்பா தோழி வந்து இன்னைய காலகட்டத்துல ஒரு பணோ இருக்குறவங்கள்டயேதாம் பணம் போயிட்டே இருக்கே தோழி இல்லாதவங்க இல்லாதவங்களாவே வாழ்ந்துகிட்ருக்காங்க தோழி வந்து அ அவங்களுக்கு வந்து இது வந்து பெருஸ் த்த வந்து அவங்களுக்கு வந்து இது ஒரு பெரிய விஷ்யமே தெரியாது தோழி வந்து இப்பில்லனா வந்து அப்பெல்லா வந்து பத்து ரூவாங்கறது பெரிய விஷ்யோ அம் அப்புறோ நூரூவாங்குறது பெரிய விஷ்யோ ஆயிரங்குறது யார் ரு ஒரு சிலப் பெருட்டுதா இருக்கும் இப்போ வந்து லட்சமே வந்து தூக்கி இது உதாசனப்படுத்துற மாரி ஆயிருச்சு தோழி வந்து யாருக்கிட்டயுமே இல்லாம இல்லத் தோழி எல்லாருமே படிக்க வெச்சுக்குறாங்க வந்
ஆமா இல்லாதவங்கள்ட கொடுக்கலா எவ்ளோ புள்ளைங்க வந்து சாப்பாடுக்க கஷ்டப்பர்தப் பாக்கும் போது இன்னுமே பாவமா இருக்கு முதியோர் இல்லம் இதெல்லாம் நம்ம ஒன்னும் கஷ்டமா இருக்கு அது நீங்க உதவி செஞ்சா அவுங்களுக்கு கொஞ்சம் நல்லா
கண்டிப்பா தோழி கண்டிப்பா தோழி ஆட்சியும் அதிகாரமும் மாறிக்கிட்டே இருக்கு ஆனா வந்து பே சாலை ஓரத்து பிச்சை எடுக்குறவங்க மட்டும் இன்னமும் மாறவே இல்ல தோழி வந்து நா செய்றேன் நீ செய்றேன்னு வர்றங்க எல்லாருமே வராங்க இது ம் ஆனாலும் அ இங்கேயும் அந்த நிலைமை இருக்குங்கத நம்மளுக்கு இன்ன வரைய தெரியல தோழி வந்து யாரும் அதையும் வந்து கண்டிக்கவே மாட் திங்கறாங்க
ஆமா உம்ம தா அது
நாட்டை முன்னற்றணும் நெனைச்சான்னா செஞ்சவங்கதா அத இதுக்கு முன்னாடி செஞ்சவங்களும் தா அது மாரி இருந்துட்டாங்கன்னா இப்ப வரவங்களும் அத மாரி இல்லாம நல்லதான் செஞ்சா மக்கள் என்னா வந்து அவங்க எல்லா ஒரு நம்பிக்கை வரும் தோழி அது பாத்தீங்கன்னா
வரம்போது வர்றதுக்கு முன்னாடி நெறை ய இது சொல்றாங்க தா ஆனா வந்தது அப் அப்றோ எதையுமே செய்யுறதும் கிடையாது செய்யறதுக்கு மேல‌ எதா செஞ்சாலும் நல்லா இருக்கு சொல்றதுக்கு மேல இல்ல சொல்றதையாவது உருப்படியா செஞ்சா நல்லா இருக்கும்
என்ன பொறுத்த வரைக்கும் தோழி நா எந்த இதுவுமே பா போட்டா என்ன பொறுத்த வரைக்கு யார் நல்லது செஞ்சாலும் நா ஏத்துக்கொள்ளுவேன் தோழி வந்து பாத்தீங்கன்னா நா ஆ வந்து இப்ப என்ன தெரிம செஞ்ச ஆ இன்னும் சந்தோஷம் அடுத்த தடவ நீங்க வந்து தோழி மக்கள் நிறுவத்துல போய் சேர்ந்து கேக்குணுனு அவசியமே இருக் காது தோழி அவரா இவ்ளோ நல்லது செஞ்சிட்டாரு அடுத்த நா செய்லா அப்டிங்ற மாரிலா வரு தோழி பார் பாத்தீங்கன்னா கண்டிப்பா நம்மளோட எல்லாமா எப்பவுமே வந்து மாறிக்கிட்டே இருக்குதே தவிர தோழி வந்து வயசுங்கறது ஒன்னு இ இல்லவே இல்ல தோழி வந்து பழைய பயங்கர பயன்பாட் ங்கற ஒன்னே இல்ல ஒன்னே ஒண்ண த்துக்கு தங்க நகைக்கு மட்டும்தா பாத்தீங்கன்னா பழமைக்குள்ள ஒரு பயன்பாடு அதிகமா இருக்கு தோழி மக்களுக்கு எதுக்குமே பழசுங்குறதுக்கு ஒன்னு இல்ல தோழி வந்து பெரிய விஷயமாவே போயிட்டுயிருக்கு இப்பலா சாதாரணமா ஒரு இதுவாவே எடுத்துக்க மாட்டேங்கறாங்க தோழி பாத்தீங்கன்னா வந்து ம் சரிங்க தோழி ஆமா தோழி ஆமா சரி சரிங்க தோழி உங்கள வந்து இப்ப நீங்கலா இருக்கீங்கள தோழி உங்க வீட் போய்யிருப்பாங்க திருவிழாக்கள் விழாக்கள்லா நீங்க என்ன மாதிரி பயன்படுத்துவீங்க தோழி
எங்க இதுல அந்த இது வந்து பண்ணமாட்டோ சிஸ்டர்
ஓ அ ஓ ஓ சரிங்க தோழி
ஆமா அதனால வந்து எங்களுக்கு அந்த இது கேடயாது ஆனா நா நறைய வந்து இப்போ பங்க்ஷன்ஸ்க்குலா போம்போது பார்த்தா அந்த இந்த கேரளா ட்ரம்ஸ் தா நறைய யூஸ் பண்றாங்க
ஆ ஆ ஆ ஆ ஆ
இதுதா வருதே தவிர நம் நம்முளுடைய இது எதுவுமே இல்ல கேக்குது நம்மளோட இது வேற எங்கேயு போக மாட் கேக்குது
ஆமா தோழி இப்ப எல்லா அவுங்கலா என்ன பண்ணியிருக்காங்ளா இப்போவே வந்து எல்லா மேஸ்திரி வேலை கொத்தனார் வேலை சித்தாள் வேலைக்கெல்லா போய்ட்டாங்க தோழி அந்த மாதிரி உள்ளவங்க எல்லாருமே போயிட்டாங்க என்ன பண்ண முடியு நா மட்டு ஏன் தோழி ஏன் தோழின்னு ஒக்காந்துருந்தா என்ன என்ன பண்ண முடியு விவசாயோ அழிச்சு அ விவசாயோ அழிஞ்சு போயிடுச்சு இப்ப இது ஒரு பக்க நம்ம நாட்டோட இல்லாம அதுக்
விவசாய அழிஞ்சதுனா சாப்பாடு வந்து வந்ததுக்கு அப்புறோ சாப்பாடுக்கு இது பண்ணு போதுதா விவசாயி ங்கள அரும என்னு தெரியு
கண்டிப்பா தோழி கண்டிப்பா இன்னு இன்னு சில நாளுக்கெல்லா வந்து தெரியு இன்னு கொஞ்சோ நாட்கள்ல்ல தெரியு இதோட பயன்பாடு என்ன இப்ப நம்ம அந்த அனுபவிச்சம்மே வந்து தே அமை க்க ஈரான் போர பாத்தீங்கன்னா தோழி அதுல பெட்ரோல் விலை ஏறிக்கிட்டு ஆ கால் பண்ணுங்க ஆ சேரிங்க ஓகே ம் நன்றி தோழி